ஆ சொ ஆரம்மித்தில இருந்து ஆரம்மி இங்க இருந்து நா போயிட்டு சனிக்கெழம காலையில பத்தர மணிக்கு விட்டுட்டு கெளம்புனே
காலையில இங்கந்து ஒம்போது மணிக்கு கெளம்புனோமா
ஆமா
ஒம்போது மணிக்கு போயிட்டு பத்தே கால்
எ கொரல் எ கொரல் தெளிவா இருக்கா இல்ல ஏதாவது சவுண்ட் கேக்குதா
ஒ குரலு வந்து உள்ள பேசுறது உனக்கு வெளியில கேக்குது
அத விடு அது பிரச்சன இல்ல
ம்
சொல்றது தெளிவா கேக்குதுல்ல
ஆ கேக்குது
சேரி இப்ப சொல்லு
காலையில பத்து மணிக்கு வீட்டுக்கு போனோம்மா
ஆம்மா
போய்ட்டு கா டீ போட்டு குடிச்சிட்டு உங்களுக்கு டீ போட்டு குடுத்துட்டு
ஆமா
அப்பறோ தம்பி சார் வந்து மீன பாத்த உடனே மீன் தொட்டிகிட்ட ஓட்னாரு தம்பி சார் தம்பி சாருக்கு டைம் பாஸே அந்த மீன் தொட்டி தான்
சேரி
அவர் ஜாலியா மீன் எங்க அம்மா வந்தோனயே மீனுக்கு தீனிப்போட சொன்னா
செரி
தீனி போட்டு அவங்க உக்காந்து இருந்தாங்க ஜாலியா விளையாடினுருந்தா
சேரி
சாப்டவே இல்ல காலையில
வீட்ல சாப்ட்டு போனா அங்கேந்து கிளம்பும் போது
சாப்பிடவே இல்ல இங்கேயும் சாப்பல்ல செரி அதேதான் அங்க போய் விட்டு சாப்பாடு குடுத்தோம் அதுவும் சாப்டல்ல சரி மதியத்துக்கு எங்க அம்மா என்ன பண்ணாங்க ரசம் வச்சு குடுத் தாங்க அதையுமே சாப் அப்பல்ல முட்டை அவிச்சு சாந்தரமா நாலு மணி இருக்கு அப்ப குடுத்ததுக்கு அப் அப்பயுமே துப்புது துப்புதுனு கீழ துப்புறானே தவர சாப்பிடவே இல்ல
செரி செரி
பசங்க வந்து அங்க ரெண்டு மூணு பசங்க வந்து அங்க ரெண்டு மூணு பசங்க விளையாடுறதுக்கு வந்ததுங்க தம்பி பாத்த ஒடனே ஓடியாந்துதுங்க
செரி
தம்பிக்கு விளையாட்டு வந்து அவங்க காமிக்கிறதுதான் ஜாலியா
செரி
அப்பறம் அந்த பசங்க வந்தோனயே அதுங்க காமிச்சு ரெண்டு வாய் ச ஏசோ ஊட்டவந்தது ரச சோறந்துட்டு கொஞ்சம் ஈவினிங்கா ஒரு அஞ்சு மணி இருக்கும் அப்ப சாப்ட்டா ரெண்டு வா
சேரி கோழி எப்ப வனமேபோனா
அதெல்லாம் இருக்குது இருங்க சாப்டு முடிச் சி மெத்தைக்கு பூ பறிக்கிறதுக்கு போனா ஜாலியா விளான்னாரு
அப்பல்லாம் வந்து வெயில் குறைஞ்சடுத்து
வெயில் கொறஞ்சிடுச்சு மணி ஆற்ர மணி ஆயிடுச்சு
ஆறு முப்பது
ஆறு முப்பது அது வந் அப்பறம் மெத்தைக்கு இட்டுன்னு போனா படிக்கட்டுக்கு தான் ஓடறானே தவிர பூ பறிக்கவே உடல அந்த கீழே இறங்கி போகணும் அப்புறம் வந்து அந்த பசங்க பூ பறிச்சிதுங்க அதுங் கூட விளையாடுறான்
சரி
அங்க தலைக்காணி பாயெல்லாம் கடக்குது போன உடனே மெத்தில அழக காத்தடிங்க ஜம்முன்னு படுத்துட்டான்
ஆ செரி செரி
படுத்துக்குன்னு படுத்ததுல்ல தான் அந்த பசங்களல்லாம் வேற கூப்ட்டு வாங்க நீங்களும் வாங்கன்னு கூப்பறான்
செரி
அப்பறோ வந்து அவனு டைம் பாஸ் போன உனே திரும்ப இறங்கி வந்து அவரு கு குளிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி சுடுதண்ணி வச்சிட்டு ரெடி பண்ணி வச்சா
செ
எங்க அண்ண வந்துட்டான் அவ மேரி இவன் ஏன் தம்பி வெளியே வருவான் வருவான் அவன் வெயிட் பண்ணி வண்டிக்கிட்டே நின்னுறு நின்னு
சேரி
வெளியில வந்த உடனே வண்டி கிட்ட வண்டி எடுக்குறா திரும்ப இவ போறானா திரும்ப இவ ஏத் சுத்த மாட்டுக்கிறா ஒரே மல்லி திரும்ப இவ கோச்சிங்ன்னு இப்படி வீட்டுக்கு வந்தா திரும்ப ஆறுண அடிச்சு திரும்ப வண்டி கெளம்பறது கெளம்பனுனு திரும்ப இவ போறா
சரி
ஆ தம்பிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு
ஆ
அப்பற என்ன பண்ண அப்பறம் வண்டிய தேவ நீயு தேவனு சொல்ட்டு இவ கெளம்பி கிடு கிடு திரும்பி கூட பாக்கல கிடு கிடு உள்ள வந்த காவமாட்டங்கன்னு
ஆ
வந்து அப்பறந்தா அப்பற இவ அண்ணிய கூட்டுனர போயிட்டா போல
சரி
வந்து அண்ணிய எறக்கி விட்ட உடனே வண்டி பாத்த ஒன்னே கேக்குறாங்க வண்டி அந்த வண்டியில தா அத்த வருவாங்கன்னா அத்த அப்படின்றா
ஆ ஆ
மதிய வந்தா பாரு அத்த அப்படின்றா அப்பறந்தா சரி இவ இட்னு வந்து விட்டுட்டு இவ ஆறு ஆற ஏழு மணி ஆக போது அப்பதா இவர் கொல்லிக்கு இட்டு போயகிறாரு அப்பதா கோழிமைக்கு போனாரு
சரி சரி
கோழி மேய்ச்சுட்டு வராரு வாத்து ஒண்ணு புடிச்சக்குனு
சரி
பிடிச்சின்னு வந்து வீட்ல அந்த வாட்டை சும்மாவே விடல ஏ மு முடிய பிடிச்சு இழுத்து றக்கைய பிச்சு
அப்பறந்தா எங்க அண்ண சொல்ற உனக்கு வீடியோ அமுச்சுருக்கறே பாற அப்படின்னு அப்பற ஃபோன எடுத்து பாத்தா
சரி
அப்பதா தெரியுது இவரு கோழி மேய்சது வாத்து மேய்ச்சுது எல்லாத்தையு
அதா பாத்தா கொல்லில என்ன அது இரும்பு பூண்டு மாரி போட்டிருக்காங்க போல கோழிக்கு நாம மொத போகும்போது இல்லதான இதல்லா
அதெல்லா இல்ல வெறு வல மட்டுந்தா கட்டியிருந்தது
ண்ண மட்டுதா கட்டி இருந்தது இரும்பு கூண்டு போட்டு எனக்கு தெரிஞ்சு கோழி வந்து கூண்டு குள்ள மட்டுந்தா இருக்கும் போல
இல்லங்க வெளியில வருதுங்க
வருதா அப்ற எதுக்கு கூண்டு கட்டி வச்சுருக்காங்க
அது நைட்ல போய் தங்கறதுக்கு மட்டுமான்னு தெரியல
ஓகே ஓகே ஏன்னா கோழி போனா புடிக்க முடியாது வாத்துன்னா பெருசா அங்கே ஓட சுத்தி சுத்தி இங்கேயே தா வரு அதனால வாத்த ஃப்ரீ ரேஞ்ச்ல விட்டுட்டு கோழிய கூண்டு வச்சிருக்காங்கன்ன நெனைச்சே நானு
அது நா வீடியோவில பாத்தாப்பதா தெரியுது ஆனா கோழி எல்லா நெறையா நாய் அதுலயுமே வந்து புடிக்கிதுன் சொல்றாங்க
செரி சரி
நாய் வந்து புடிச்சின்னு போது அப்டின்னே
சரி
ஒரு கோழி மேய்சச்சுட்டு வீட்டுக்கு வாத்து எத்தனாந்து அறிய சொன்னா
அ
அ கொஞ்ச நேரத்துல எனக்கு மனசு மாருதா நா திரும்ப எடுத்துனு போயிடுவ
சேரி
இப்வே வேணா அறிஞ்சிற அப்டின்றா
சேரி
அ சேரி ஓட்னே அண்ணி திட்னாங்க நீ நாய்கக்கு தா உடுவ நம்பள சாப்பறதுக்கு உட மாட்ட எதுக்கு உட மாட்டா அப்டின்னு சொல்லி கேட்ட ஒட்னே
சேரி
அப்றோ என்ன பண்ண அப்றோ அரிஞ்சு எடுத்து ஆஞ்சி வச்சு ஃப்ரிட்ஜில வச்சுட்டாங்க
சேரி
ம் அன்னைக்கு நைட்டு என்ன ஆட்டோ சம்ம ஆட்டோ ஆடுறாரு இங்க போய் அத்தைக்கு அவ்வா குடுற அவ்வா குடுன் கடிச்சு கடிச்சு உட்டறா
செரி
ம் ஜாலியா வெள்ளான்னாரு நைட்டு மணி பன்னெண்டு மணி கரண்ட்டு நின்னுது
சேரி
அழுவ ஆரம்பிச்சோனே அவ பாட்னு கத்து கத்துனு கத்தறா
சேரி
அப்பறோ போயி பால் டப்பாவுல ஊத்தி பால் ஊற்றி கொடுத்து அப்றோ தூங்கிட்டா
சேரி
மறுநாள் காலையில ஆறு மணிக்லா எழுந்தறா அவனுக்கு எப்டி தா தூக்கோ தெளிதுன்னே தெரியல
சேரி சேரி
கரெக்ட்டா எழுந்து
ஏந்து
அவுங்க அத்தா அங்க அந்த வீட்ல படுத்துனுக்குறாங்க சோபா கிட்ட ஏழுந்து அங்க போயிட்டா
சேரி
சேரி நானு அங்கதான போறா அப்டின்னு சொல்லிட்டு நா என்ன பண்ண நானு படுத்துனே இருந்த ஏந்திருக்கல
சேரி சேரி
ஜாலியா அப்றோ எழுந்து வந்து சாப்பாடு எல்லா செஞ்சு சாப்பாடு ஊட்னனா அப்பியு சாப்பட்ல
சேரி
மதியமா அவுங்க வந்து உ ஊட்டி ஊட்டி பாத்தாங்க சாப்பட்ல நானு உட்டுட்ட சேரி பால குடிக்கற அந்த ஸ்நாக்ஸ் சாப் பட்றா அப்டினா சொல்லிட்டு
சேரி
அழ வைக்க கூடாதுனு கம்முனு உட்டுட்ட
சேரி
இந்த பேட்டு ஒன்னு இருக்குல அது பேரு என்னாது
டென்னிஸ் பேட்டு
ஆ டென்னிஸ் பேட்டு
ஆமா
ரெண்டு கையால நானு இப்டி இப்டி ஆட்ன பாரு நா இப்டி இப்டி கையு அசைறத பாத்துட்டு
சரி
அதே மேரி அடம்புடிச்சி வாங்கி அவனு அதே மாதுரி பண்றாங்க
அதா பாத்தனே இப்பயே அந்த ஸ்க்ரூ போட்றதே கரெக்டா கண்டுபுடுச்சி அதுவு பண்றா அப்பற அத பண்ண மாட்டானா
நடுவுல வாட்ரு கண் டப்பா வக் அதே வேற திண்ணக்கி கிடுகிடுகிடுனு வந்து திண்ணைல வந்து ஒக்காந்துர்றா
செரி
எங்க அம்மாவு கூடே வந்துற்றாங்களா யார் மா வந்து எப்படா வந்த அம்மா எங்க அப்டின் கேட்ட ஒனே அவுரு குடுகுடுனு என்னிய என்னிய ஏங்குட்ட ஓடியாருவாரு எங்க அம்மா இங்கருக்குறாங்க பாரு ஆமா குடுகுடுனு ஓடியார ஒன்னே நா அம்மா வந்து அங்க ஒக்காந்துனு இருக்காங்க அது தெரிய்ல அவரு ஒன்னே அவுங்க ஆயாகிட்ட கேக்குறாரு அம்மா அம்மா அப்டினு ஒன்னே அப்ற நானு கூட போய் ஒக்காந்துகுன
சேரி
அதுக்கு அத்த வெளில வர்லீயா
அ அ
அதுனால திரும்ப அத்தயு போய் கூட்ணு வந்து திரும்ப இங் அத்தயு ஒக்கார வச்சிகினாரு
சேரி
வெளிளே ஒரு பதுனோரு மணி வரிக்கு ஜால்யா வெள்ளாட்னாரு நல்லா காத்தடிக்கவே
சேரி
அப்பற பிரதோஷ அன்னிக்குதா எங்க அம்மா அப்பியு கூட்டாங்க சனிக்கெழம
செரி
பஸ்ல ஏறி நம் போயிட்டு வர்லா வா விழுப்புறோ அப்டின்னு
சேரி
நாதா வரலன் சொல்லிட்ட பஸ்லல்லா நம்ளுக்கு செட் ஆவாது இங்கேந்து போயி் ஏற்னு
ஆமா அங்க உங்க வீட்லருந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வரதே ஒரு கிலோமீட்ர்க்கு மேல வரு நெனக்கிற தூரொல்ல பஸ் ஸ்டாபுனா டேங்க் இல்ல அந்த பைபாஸ் கிட்ட வரணுனா டேங்க்கு கிட்டதா பஸ் வேற நிக்காதுல்ல
நிக்காது ம் அப்ப டேங்க்கு கிட்ட தா வர்ணுமே
ஆ
நா வர்லன் சொல்ட்ட எனக்கு வயிறு வலிதுமா நா வர்லமா அப்டின்னுட்ட
சேரி
சனிக்கெழம பிரதோஷ போனதே கெடயாது வாம்மு எப்புயோ போனே அப்டின்னாங்க
ம்
நாங்க அடுத்த தடவ போய்க்கிற அப்புடின் சொல்லிட்டு
சரி
அவுங் கிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டு
அ
நே அப்ற வீட்லியே இருந்த
சேர் சேர்
ம் நீங்க என்ன பண்ணீங்க போனீங்க பூச்செடி வாங்கினு வந்தீங்க
பூச்செடி ஐய்யோ அது இந்த ஊரு ஃபுல்லா ரு நர்சரி தா
நா அந்த நர்சரி பக்கத்துல தா நானு வரேன்னு சொன்னேனே அப்புறோ நீங்க கூட கட்டினு வரீங்க பின்னாடி அதனால
பின்னாடி ஒரு ட்ரே நெறய ட்ரே ஓவர் ஃப்ளோ வழிய வழியிற அளவுக்கு அந்த ட்ரேவ்ல ஏத்தி டு அது பத்தல மொத்தோ முன்னூறு செடில அப்புறோ அவுங்களே நா ஒரு கண் கட்ட பை எத்துட்டு போனா போதுன்னு நெனச்சு கட்டப்பைலா பத்தல அப்புறோ அவுங்களே ஒரு சாக்குல ஃபுல்லா போட்டு குத்தாங்க காக்கட்டா சாக்குல ஃபுல்லா ஃபுல் பண்ணி எதுர்ல காக்கட்டா வச்சிங்கனா பின்னாடி ட்ரே கட்டிக்குன்னு ஏதோ லோடு வண்டி மாரி லோடு அடிச்சு வரா எங்கந்து போய் அந்த ஊரு போனா அந்த ஊர் ஃபுல்லா நர்சரித்திகா முக்காவாசி வந்து பூ ச்செடிய விட சவுக்கு கன்னு தா னா சவுக்கு நாத்துதா
எப்டி ஒரு சவுக்கு கன்னு இவ்வலோவா
தெர்லயே நா ஏ கேட்டே நா வாங்குனவுங்க கிட்ட சவுக்கு இல்ல அவரு வந்து பூச்சி மட்டு வச்சிருக்குறவரு
அவுங்க கிட்டேயே டிட்டேயில் கேட்டா சொல்ல போறாங்க
கேக்கல வழி எல்லா சவுக்கு சவுக்கு சவு கா அதுவு வந்து ஆந்திராவுக்கு ஏத்துறாங்க வேறயா ஆந்திரா வண்டி நெறயா வந்து லோடு ஏத்தினு இருக்குது பாத்துக்க அப்டின்னா ஆந்திராவுல இருந்து இங்க வராங்க
வாங்கின்னு போறதுக்கு
ஆமா அதே போல நெறய பேர் வந்து இந்த வீட்டு வாசல்ல அழகு செடி வச்சிருப்பாங்கல்ல
ஆமா மணிப்பிளான்டா
மணி பிளான்ட்ன்னு கெடயாது நெறய செடி வச்சிருப்பாங்கள ஒரு மாரி பொதர் மாரி சு குட்டி குட்டியா வச்சிருப்பாங்க வாசல்ல
ஆமா
அது ஒண்ணுதுக்கு புரோஜன இருக்காது அல்ல வாசன பூவும் பூக்காது காயு காய்க்காது எதுவு பண்ணா செடியா அப்டியே பொதர் மாரி வளந்துகிட்டு இருக்கு அந்த மாரி செடில்லா நெறயா வித்துக்கிட்டு இருக்கானுங்க ஃபுல்லா அந்த ஊர் ஃபுல்லாவே திகா ரோஸ் ஆனா பெருசா பாக்கல ரோஸ் பெருசா நா கவனிக்கல நா பாத்த வரைக்கு இல்ல
ம் ஜாதிமல்லி
அதுமே நா பாக்கல நா ரோட்ல இருந்து பாத்தா எப்டி தெரியு எல்லா வந்து வ கொஞ்ச எப்டி சொல்றது ஒரு அர அர ஏக்கர் வரிசையா கொல்லி உள்ள
ம் அங்த ஃபுல்லா பச்ச வ இது நிட்டு கட்டியிருந்தா
ஆமா பச்ச நெட்டு கட்டி கட்டி வச்சிக்கிறா ஒரு ஒரு குள்ளையு ஒருத்தவ நர்சரி வச் டா அவ அவ கொள்ளில ஒரு நர்சரி வச்சுக்கிறானுங்க அவ்ளோதா
கொள்ளி வச்சிருக்குற நர்சரி
கொள்ளி ஃபுல்லா நர்சரி தா வழி ஃபுல்லா நர்சரி தா வேற எந்த விவசாயமு இல்ல விவசாயமே கெடயாது அங்க விவசாயலா வந்து உள் பக்கமா இருக்கிறவங்க இப்ப ரோடு ஓரமா இருக்கிற நர்சரி வச்சடுறா கொஞ்சோ பின்னாடி இருக்குவல்லா அவளா விவஸ் சாயம் பாக்குறா போல விவசாயனாலுமே வந்து நம் ஊரு மாரி பயிர்லா வைக்க மாட்டாங்க அங்கல்லா வந்து முந்திரி தோப்பு பலாத்தோப்பு தா அது ரெண்டு மட்டுந்தா வேற எதுவுமே இருக்காது
கண்ஃப்யூஷன் முஞ்சிச்சுதான
சீசனு இன்னுமே மரத்துலல்லா இருக்குது காயி சில மரத்துலல்லா ஒரு மாரி கருகி போன மாரி இருந்துது என்னடா அதலா பறிக்கலயானு கேட்டா அதெல்லா வேஸ்ட்டு அது அப்டிதா கருகு அப்டின் டானுங்க
ம்
ஆ பலா ஆ சார் முந்திரில்ல பலா பலா பலா வந்து பழோ அப்டியே மரத்துல கருகிப்போய் கெடக்குது முந்திரி சீசன் முடிஞ்சிட் இருக்கு முந்திரி எதுவு பெருசா பாக்கல நானு
இந்த சீசன் முந்திரியே சாப்புட்ல நானு
நானுந்தா சாப்புல்ல ஏதோ உன்ன விட்டு நா மட்டு சாப்ட மாரி சொல்ற அங்க இருந்து வாங்கி எடுத்துக்குனு வெயில் மண்ட பொலக்குது போ ட்டு
ம் ஹூ
அதுக்கு நா அங்யே ஒரு ஹோட்டல்ல சாப்ட்டுட்டு உருட்டி உருட்டி போம்போது வந்து வெறு வண்டி சல்லுனு அடிச்சிதள்ளி போயிட் டே வரும்போது வர ட்ரே வழிஞ்சு உ வெள்ல கொட்டுற அளவுக்கு அடுக்கி உட் டாரு அந்த ஆளு ஹாஸ்பிட்
செடி அம்பது ரூபானு வித்துட்டே வந்துர வேண்டி தான
செடி அம்பது ரூபானு வேற